ஹலோ
ஆ சொல்லுங்க
என்னப்பா பண்றீங்க
எல்லாரு தூங்கதா போறாங்க நீங்க அங்க என்ன பண்றாங்க எப்டி இருக்காங்க
ஆ நல்லாதாருக்கோ நீங்க என்ன பண்றீக நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோங்க
சேரி சேரி அப்பறோ
அதுக்கப்றோ எங்க
அப்றோ பேசலான் போயிட்டே நாந்தா
ஆம் ஆம் ஆமா
ம் கொஞ்சோ சவ்ண்டா இருந்துதா அதனால
ஆ ஆ செரி செரிங்க
இப்ப ஏதாவு கேக்குதுங்களா
இல்ல இல்ல இல்ல நல்லாதாருக்கு வாய்சு கிளியரா
இப்ப கேக்குதுங்களா
இல்ல எதுவு கேக்களங்க
சேரி சேரி சேரி
ம் எது மாதிரி சாபாட்லா குடுப்பீங்க ஒங்க பசங்களுக்கு ஹெல்த்தியா
ம் நா மோஸ்லி ஆ எதுவு கான்சன்ட்ரேட் பண்றது இல்லங்க அவன் சாப்டவே மாட்டறா ஆரம்பத்துல சத் த்துமாவுலா அரச்சு குடுத்துட்டுருந்த அவன் எதுமே சாப்ட மாட்டிங்கிறா
ம்
சத்து மாவு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அதுக் உதான பாடுபட்டு அரச்சங்க பொருள்கள் வாங்கினு வந்து அது என்னது கேழ்வரகு, கம்பு சின்ன அது என்ன கோதும ஆ வெள்ள
மூக்கடல்ல ம்
ஆ மூக்கடல கருப்பு மூக்கடல வெள்ள சோளோ வேர் கடல்ல, பாதாம், முந்திரி, பிஸ்தா வேற என்ன போட்ட பச்ச பயிரு போ ட்டுக் கடல ஆ வேற சோளோ சின்ன சோளோ இருக்குல்ல மஞ்ச சோளோ மக்கா சோளோ அதலா வாங்கி போட்டு எப்டி மொளக் கட்டுற பொருள் வரைக்கு நல்லா எல்லாத்தயுங் கழுவி மொள கட்ட வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளு கேக்குதா
இல்ல இல்ல கேக்கல
மொள கட்ட வச்சு அத எடுத்து காய வெச்சு
ம் ம்
ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சி அத எடுத்து வறுத்து அரச்ச நல்லா வாசனயா இருந்தது இல்ல இல்ல மொத்தமா இந்த பச்ச பயிரு மொள கட்டப ஆ கட் கட்ட கூடிய பொருள்கள் இருக்குல்ல பச்சப்பயிரு சோளோ சோளோல்லா அவ்ளோ சீக்ரோ மொளல்லா கட்டாது ஊரூ பச்சபயிரு, கோதும கெவுரு கெவருனா கேழ்வரகு வேறன்னது அந்த கிட்னி பீன் சொல்லுவாங்கல அந்த சாரி ராஜ்மா
ஆ ஆ ஆ அது வருமா
ஆ வந்துதே
ம் ம்
கலரா இருக்கோல்ல அது சொல்ற கொஞ்சோ நீட்டா கலரா இருக்கோ பாருங்க ஊதா கலரா என்ன ஒரு கலரு அது ஆ வேற என்னது அவ்ளதா மொள கட்றது
ம் மத்ததெல்லாம் வறுத்து அறு அரைக்கிறது உம் உம்
எல்லாத்தையு நல்ல மொள கட்ட வச்ச அப்பற காய வ க்கும் போது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு காய வச்ட்டே
சேரி சேரி சேரி
காய வஷ்ட்டு ஒரு நைட்டு ஊறணு அது தண்ணில ஊறுன மறுநாள் காலைல தா எடுத்து மொள கட்ட வைக்கணு அது ஒரு ரெண் நாள் இருக்கு நம்மளுக்கே தெரியு அது அப்படியே வேறு வந்துரு எல்லாத்துலயு
உம் ம் ம்
அத எடுத்து வறுத்து காய வச்சு மிஷின்ல குடுத்து அரைச்சி
ம்
எடுத்துட்டு வந்தா ஆரம்பத்துல செஞ்சு குடுத்த அந்த இட்லி மாவுல தோசை மாவுல எல்லா கலந்து அத அவ லைக் பண்ணவே மாட்றா அப்பற இனி ப செஞ்சு குடுத்தா அதையு சாப்படறது இல்ல
அ
அதுக்கப்பற என்ன பண்ண கொஞ்ச அப்டி இப்டின்னு காலி பண்ணே நானு க கூழ் மாரி கூழ் செஞ்சு குடிக்கிறது பணியார மாரி செய்யறது அப்டின்ட்டு
ம் ம் ம்
மொத்தத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ வந்தது ஒரு ஆயருபா ஆயிரத்தி ஐநூறுபா செல செலவு பண்ணே அதுக்காக ஒரு ரெண்டு கிலோ கிட்ட வந்தது
செரி செரி அது கூட கொஞ்ச ஜீரகமும் போட்டு அரைப்பாங்க வறுத்துட்டு
அது ஸ்வீட்டுக் நல்லா இருக்காதுல்ல நம்ம ஸ்வீட்டா வேணாலு பண்ணிக்கலா இது
ம் நெறைய ஆமா நெறைய பொருள் இருக்கு அதுல கொழந்தைக்கு வந்து ஜீர்ண ச ஜீர்ண ஆகாதுன் சொல்லிட்டு நாங்க அரைக்கும் போது அப்படிதா பண்ணு ஆனா ஜீரகம் போட்டு பண்ணாலு அ சத்து மாவுல்லா பண்ணா நல்லாதா இருக்கு
ம் ம்
ர போட்டா ம்
எனக்கு அது தெரில அதனால போடல
ம் ம் ம்
அப்புற இன்னு இருக்கு ஒரு கிலோ அதாயிருச்சு ரெண்டு மூணு மாசத்துக்கு
அப்டிங்ளா சரி இப்ப எதுவு இப்ப எப்டி சாப்பாடெல்லா
இப்ப வந்து நம்ம சாப்படறதேதா அவருக்கு ரெண்டு ரெண்ற வயசு ஆயிருச்சுல்ல அதனால
ஆமா
காலைல என்னன இருக்கோ அத சாப்ட்ருவோ நம்ம செய்யறதேதா அவுனுக்குன் ஸ்பெஷலா எது செய்யறது இல்ல முட்ட எது இருந்தாலு இல்லைனாலு முட்ட சாதம் முட்ட ஆம்லேட் போட்டு குடுத்தா கம்முன் சாப்புடுவா இல்ல ன்னா சாப்பிடலன்னா அவ்ளதா நானு விட்ருவே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்ல எ
சேர் சேர் சேர் வேற பால்லா வெளில குடுக்கறது பால்லா இருக்குங்ளா குடிப்பானா
ஆ குடிச்சிட்ருந்தா கொஞ்ச நாள் அப்புற திரும்ப நிறுத்திட்டா திரும்ப வாங்கி பசுமால் குடுத்தே
ம் ம் கேக்குது கேக்குது
ம் பசுமால் குடுத்தே அப்பறமா அதையு அவங்க செரி அதா சொன்னனே தண்ணி நெறைய கலந்தர்றாங்க வாங்கியு வேஸ்ட் தா அப்படின்றதால நா குடுக்குறது இல்ல அவனு லைக் பண்ண மாட்றா அத செரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமே அப்டின்ட்டு குடுக்கறதில்ல
ம் ம் ம் புரிது புரிது ம் வேற என்னது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி தருவிங்ளா
வேற எதுவு இல்ல வட செஞ்சு தருவே ஒரு முந்தாணேத்து வட செஞ்ச
ஓ ஓ ஒ
மத்தப் படி எதுவும் செய்யறது இல்லங்க அவன் கரெக்ட்
ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவாங்களா
ஃப்ரூட்ஸா வாங்கி தருவேன் ஆப்பிள் முன்னாடி சாப்பிடாம இருந்தான் இப்ப கொஞ்சோம் லைக் பண்றான் திராட்சை ஆப்பிள் மாம்பழம் இப்ப மாம்பழம் சீசன்றதுனால
ஆமா ஆமா மாம்பழம் சாப்பிடுவாங்க பசங்க ம்
அப்படியே
செரி
இன்னிக்கு பலாப்பழம் அருத்தோம் எங்க வீட்டுல ஒரு எட்டு காய் காய்ச்சிருந்தது ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு கழிச்சு
அப்படிங்களா அ ஹ
ஆமா
அது எப்படி வள அதுவே வந்துச்சா நீங்க செடி வெச்சீங்களா
இல்லங்க சாப்ட்டு போட்ட விதையில தான் ஆனா நட்டு வச்சோம் விதைய வளர்ந்தது ரெண்டு மரம் வளர்ந்து அதுல ஒண்ணு செத்து போச்சு இறந்துடுச்சு இன்னொன்னு வந்து ரொம்ப வருஷமா வளருதுங்க நாங்க டென்தோ என்னம்மோ படிக்கும் போதுங்க டூ தௌசண்ட் இரண்டாயிரத்தி பன்னெண்டா பத்துலயோ வளர்ந்ததுங்க அது அதுலருந்து வளர்ந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு யோர் காய் காய்ச வச்சது ஒரு வருஷம் நல்ல கலர் சூப்பரா இருக்கும் சின்ன காய் தான் ஆனா அப்புறம் அத விட் டா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு காய் காய்ச்சது
அஹ
காலேஜோ ஏதோ படிக்கும் போது படிச்சதுக்கு அப்புறம் போல அதுக்கப்புறம் இப்ப தாங்க ஒரு எட்டு காய் ஒன்பது காய் விட்டுதுங்க அதுக்கு முன்னாடி பிஞ்சு விடும் விட்டு விட்டு கொட்டிடும் ஆனா அதுக்கப்புறம் போன வருசோம் யாரோ எதோ உப்பு போட சொன்னாங்க அந்த வேருல அதெல்லாம் போட்டோம் அப்போ கூட எதுவும் இது பண்ணல அப்புறம் யாரோ சொன்னாங்கன்ட்டு எங்க அக்கா என்ன பண்ணாங்க ஆணி அடிச்சாங்க அதுல போய் ஒரு ஆணி அதுக்கு எது வைப்ரேஷன் கொடுக்குமா வர மாதிரி இருக்கும் அப்படின்டு அதுவா இல்ல இ காய்க்கணும்னு இருந்து ஆ அப்படி சொன்னாங்க அதுவா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்களா என்னன்னு தெரியல
ம்
சேர் அதனாலே இல்ல அதுதா காய்க்கணும்னு இருந்ததானேு தெரியல அதனால அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒன்பது காய் வச்சது அதுல ஒண்ணு விழுந்துடுச்சு இப்ப திரும்ப எட்டு இருந்தது
ம் ம் எப்படி பெரிய மரமா
ஆஹ் கொஞ்சம் வளந்துடுச்சு அது எப்படின்னா ஃப்ரீயா போவ இடம் இல்ல பக்கத்துல வீடு கட்டிட்டாங்க முன்னாடி இல்லாமமா இருந்தது வீடு கரெக்டா அவங்க வீட்டு செவத்துக்கும் எங்க வீட்டு இடத்துக்கும் சென்டரா இருக்கும் அவங்க வீட்டு செவுத்த ஒட்டி
ஹம் செரி செரி
அது கவனிக் காமே விட்டுட்டோ பாத்தா இனி கிட்ட போய் பாத்தா அம்முங்குச்சி ஒரே வாசன அப்றொ உச்சி மேல ஒரு காய் ரெண்டு காய் இருந்தது பக்கத்து வீட்டு மாடீல போய் அறுத்துட்டு வந்த அங்க போனா அது நல்லா பழுத்துட்ருந்தது ஐயோ வேஸ்ட்டாய் போச்சு போல அப்டின் நெனச்சா நல்லாதா இருந்துது விட்டுர்ந்தா நாளக்கிலா விட் டுர்ந்தா கெட்டுப் போய்ட்ருக்கு நல்லா பழுத்துட்டு இருந்துது ம்
எங்க சித்தி வீட்ல கூட அப்டிதா போட்டுட்டு நீங்க கூட வந்தீங்களே அங்க பக்கத்துல ஆமா உள்ளவே அது அவ்ங்களுக்கு தெரியவே இல்ல அது வந்தர்தே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிதா தெரிஞ்சிச்சே அது இப்ப நல்லா காய்க்கிது நா அது கரெக்ட்டான ப்ளேஸ்ல வளந்து அழகா இருக்குங்க பாக்குறதுக்கே அந்த மரொ ம் ஸ்ட்ரைட்டா போய்ருக்கு ம்
அதுக்கே ஒரு ஹாஃப் டே போய்ட்ச்சு பக்கத்துல ஒரு ஆமா பக்கத்துல ஒரு நாலஞ்சு வீட்டுக் கொடுத்த ஒர் ஒரு அஞ்சஞ்சு சொல வச்சு
ம்
அதோட கொட்டைய வச்சு நீங்க எதனா டிஷ் செய்வீங்ளா
அதுவா நானு கேட்கணூன் நெனச்சேங்க அதது செய்லாமா
இல்ல நாங்க வேக வச்சுதா சாப் ப்டுவோ எங்களுக்கு டிஷ் எதனா கார கொழம்பு அதுல சும்மா ரெண்டு காய் மூணு மூணு வெத எதனா போடுவாங்க
ஆமா ஆனா பொறியல் செய்வாங்கன் கேள்விப்பட்ருக்கே எங்க வீட்டு
தோல் இருக்குமே அத என்ன பண்றது
அந்த தோல எடுத்துட்டு அத சின்ன சின்னதா வேக வச்சு கட் பண்ணி போடுவாங்கன் நெனக்கிற எனக் தெரிஞ்சி
ஓ அதுதாங்க ரொம்ப எங்க அம்மா என்ன பண்ட்டாங்னா கொழய விட் ட்டாங்க கொழைய மீன்ஸ் இப்டி எடுத்த ஒன்னே அமுங்குது விசில் வி ட்டு நல்லா இருக்கு ஆனா கொட்ட
ஆ
அது நல்லா இதுல தேச்சிட்டு ஒரு புளி கொழம் மாரி வெக்கிறாங்கங்க நல்லா இருக்குமா என்னான் தெர்ல
இல்லன் அத வந்து உர்ள கழங்கு மாதிரி செய்லாமா எப்டி தெரிய்ல ஓகே ஓ கேங்க பாருங்க பாருங் ம் சேரிங்க என்னங்க தூங்க போறீங்ளா அம் ஹலோ ம்